கேக்குதுங்ளா
ஹலோ
ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
ஆ இது நீங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது எதாவது டூருக்ல்லா கூட்டு போயிருக்காங்களா
ஆ ஆ ஸ்கூல் டூர் போகாம எப்டி லைஃப் கம்ப்லீ்ட் அவர் ஸ்கூல் ஃலைப் காலேஜ் லைஃப் அ ஸ்கூல் ஸ்கூல் டைம்ல க இங்க பக்கத்திலே இட்டுன்னு போயிருக்காங்க டேம் ஒண்ணு இருக்கு அங்க போயிருக் ஓ சூப்பரா இருதுச்சி அது ஃபிரெண்சோடா போனதுல்லா சூப்பரா இருந்துச்சி அ அதுக்கப்புறோ காலேஜ் டைம்ல வந்து ஆ காலேஜ் டைம்ல ஃபர்ஸ்ட் இயர் செகண்டு இயர் அந்த மாரி இயர் இயர்லி ஒன்ஸ் வந்து டூர் கிட்டன்னு போயிருக்காங்க ஆ பஸ்ட் இயர்ல வந்து
ப்ப நானு ஆ
ஆ காலேஜ் ஜிலே எஸ் அ எல்லாரியுமே இட்டுன்னு போவாங்க பஸ்
ஆனா எங்க காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ங்க க்குருதுனால அந்த மாரி கூட்டு போலனு நெனைக்குறே எங்க காலேஜில அந்த மாரி டூர்லா கூட்டிட்டு போமாட் தறங்க
ம் கவுமெண்ட்லா மேக்சிமம் இட்டுன்னு போமாட் டாங்க அதுக்கப்புறோ ஃபஸ் ட் இயர்ல வந்து சென்னைதா அதாவது டூர்ன்னு வரல நாங்க அது ஆ அப்ப எதோ ஆ ஆ அந் மாரி எதோ ட்டின் வந்தாங்க ஆ எதோ கம் இன்போசிஸ் அந்த மாரி கம்பெனிதா இட்டுன் வந்தாங்க
ஓ ஓஹோ அந்த ஐட்டி உங்க டிபார்ட்மெண்ட பேஸ் பண்ணி ஆமா இன்ஃபோனு இன்ஃபோசிஸ் கம்பெனி ல்ல ஐட்டில பெரிய கம்பெனி
ஆமா பெரிய கம்பெனி அதுக்கு அ அதுக்கிட்டுன்னு வந்தாங்க ஃபஸ்ட் எல்லரியு ட்டன் வந்துட்டு அப்புறோ சும்மா வெள்ல சுத்தி காமிச்சிட்டு அப்பிடியே இட்டுனு போயிட்டாங்க ஆ அன்னிக்கு மதுரை போ போனு ஆ கோவில் கோவில்லா போயிட்டு வந்தோ அதுக்கப்புறோ மெட்கா ஆ செகண்ட் இயர்ல வந்து இன்னொரு எடோ போனோ அது
ஏ அதுக்கு வந்துட்டு இப்ப வந்துட்டு உங்ககிட் ட இதல்லா காசு கலக்ட் பண்ணிடுவாங்
ஆமா ஆமா
ஓ அது இல்லாம எப்படி ஆமா
ஆ அவங்க ம் அவங்க வந்து டூர்னு இட்டுன் போறதுக்காகவே அந்த காசு வாங்கறதுக்காகதா அது எங்க ஜாலிக்காக எங்க என்ஜாய்மென் ட்காகல்லா இல்ல
அவங்களுக்கு வந்து அதுல கொஞ்ச கல
ஆ ஆமா அதுல கொஞ்ச அவுங்களுக்கு அந்த வேன் வச்சு இட்டுன்னு போறது அ துல அவுங்க கொஞ்ச காசு எடுத்துக்குவாங்க
ஆமா ஆமா சேரி ஸ்கூல்ல எல்லா எவ்ளோ வாங்கனாங்க ஃபீஸ்லா அந்த ஸ்கூல்ல வந்துட்டு அந்த டூர் ஃபீஸுன்னு எவ்ளோ வாங்கிருக்காங்க ஸ்
டூர் ஃபீஸ் வந்து அது எங்க டிஸ்ட்ரிக்லயே நடந்தது ஆ ஒரு டைம்தா நா போயிரு ந்தே அது எங்க டிஸ்ட்ரிக்லயே இருந்ததால கம்மிதா ஆ ஆமா காலேஜ் டைம்லதா போயிருக்கே நெறைய அப்புற
அப்போ
ஆ டூ தௌசண்ட் அந்த மாரி எதோ வா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ சம்திங் வாங்குனாங்க அது அது ஒன் டேதா அதாவது ஃபஸ்ட் இயர்னா ஒன் டே செகண்ட் இயர்னா டூ டேஸ் ஃபைனல் இயர்னா நாலு நாளு தேர்டு இயர்னா மூண் நாளு
ஃபோர்த் இயர்னா ஃபோர் டேஸ் ஆ ஆ அந்த மாரி இயர் வைஸ்லா வந்துட்டு கொண்டு போறாங்க ஆ ஓ ஆ அது அது நம் எல்லாமே டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் தானா
ஆ இல்ல இல்ல இய அதா டேஸ் வந்து அதிகமாது இல்ல அதனால வந்து பை
போட்பி ஒரு நாள் இன்கிரீஸ் ஆக அப்டே பைய பை சாவு அதே இங்க்கிரீஸ்
ஆமா தேட் இயர்ல வந்து கேரளா கூட்டின்னு போனாங்க அதுக்கு வந்து ஒ பைவ் தௌசண்ட் அந்த மாரி வாங்கனாங்க
ப்ப இது எல்லாருமே கண்டிப்பா வந்தே ஆகணுமா இல் ல
பள் சரிலா இல்ல ஆனா எல்லாருமே போயிடுவாங்க அதா அவுங்க காலேஜி இருக்கிறத விட இங்க இந்த மாரி போனா ஜாலியா இருக்கும்ல்ல எல்லாருமே அதுக்குனா வந்துருவாங்க
ஆ அது காலேஜி நாள்ல நடக்குமா இல்ல கா காலேஜி லீவ் டேஸ்ல நடக்குமா
ஆ இல்ல ஐவி அது வந்து ஐவின் சொல்ட்டு போட்டுருவாங்க ஆனா டூர் இட்டுன் வந்துருவாங்க ஆ இண்டஸ்ட்ரி விசிட் தா ஆனா இண்டஸ்ட்ரி இயர்லி அந்த மாரி போட்டுட்டு காலேஜி ல அவுங்களுக்கே தெரியும் மேனேஜ்மெண்ட்லே தெரியும் ஆ டூர் தான் போவாங்க அப்டின் சொல்ட்டு ஐவின் மென்ஷன் பண்ணிட்டு டூர் போயிடுவோம்
போயிடுவாங்க
ஆ ஆக்சுவலா போலா அங்க வந்து எங்கிட்ட கேப்பாங்க நம்ப கம்பெனி போயி ஆஹ கம்பெனி போயி விசிட் பண்ணனுவா யாருமே வேணா கம்பெனி எல்லா எதுக்கு அப்டின் சொல்லிருவாங்க அதனால அப்டே சுத்தி மட்டும் பாத்துட்டு வந்துருவோம்
ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்க உங்களோட கேங்க் எல்லாருமே அப்டே போயிடுவீங்க
ஆ எல்லாருமே வந்துருவாங்க கம்பல்செரி இதுக்கெல்லாம் லீ லீவ்லா போட மாட்டாங்க
ஆமா ஆ
ஏன் சந்தோஷமா இருக்கிறதே அந்த கொஞ்ச நாள் தா
ஆமா இது ஸ்கூல்ல படிச்ச பிரண்ட்ஸே யாரச்சிம் காலேஜில இருக்காங்களா
ம்ஹூ இல்ல இல்ல எல்லாரும் வேற வேற சைடு போயிட்டாங்க மேக்சிமம் எல்லாரும் மெடிக்கல் எடுத்துட்டு போயிட்டாங்க நாம ஏ செட்டு ஏ ஏ அதாது நாங்க எ ஃபிளு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நா மட்டுதா பீடெக் சேந்தே
பா
எல்லாருமே மெடிக்கல் பிஎஸ்சி நர்சிங் அப்பிடின் சொல்ட்டு எல்லாரு ஆ எல்லாருமே நர்சிங் போயிட்டாங்க
ஏ உங்க உங்க ஸ்கூல்ல படிச்ச எல்லாருக்குமே அது மேலதா இன்ட்ரெஸ்ட் நெறையா இருந்திருக்கு அப்போ
ஆமா
அ நீங்க மட்டு இந்த மாரி வந்த்ட்டீங்க
அதுக்கப்புறோ நீங்க எங்கனா டூர் போயிருக்கீங்களா
ஆங்க எங்க ஸ்கூல்ல இருந்து ரொம்ப டூர் எல்லா கூட்டு போ மாட்டாங்க எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்லு
ம்
இந்த மாரி எதுமே டென்த் வரைக்கு எதுமே கூட்டு போனதில்லை லெவன்த்து டுவெல்த்துல வந்துட்டு டுவெல்து மட்டு கேரளாவுக்கு கூட்டு போனாங்க அப்போ வந்துட்டு நா ப்பதா கொஞ்ச படிக்க ஆரம்பிச்சே இன்ட்ரெஸ்ட்டா அனால டுவெல்திலியு அத வீட்ல வந்து போக கூடாதுன்ட்டாங்க
ம்
அதுவு சிக்ஸ் தௌசண்ட் கேட்டாங்க டுவெல்த் படிக்கு போது எங்க ஸ்கூல்
ஓ அப்பவே டுவெல் தௌசண்ட் கேட்டாங்களா
அனால சேரி எதுக்கு வே ஆ அது நம்மளே போயிட்டு வந்தரலாடா சொல்ட்டு ஃபேமிலியா நாங்க பிர்ப்பேர் பண்ணி கேரளாக்கு போயிட்டு வந்தாங்க அது எப்பிடியோ ஒரு ஒன் லேக் ஆயிடிச்சி அதே ஏ ஒரு பதினோரு பேருகிட்ட போனோ நாங்க
ம் ஆனா ஃபேமிலியா போனா கொஞ்ச நல்லா இருக் த்தா இருந்திருக்கு பைசாதா ஜாஸ்தியாயிருக்கு
ம்மா நம்ம புடிச்ச பாட்டு என்ன என்னா வேணாலு பண்ணிக்கலா இப்போ காலேஜ்லா போனத டீச்சர் வருவாங்க
ஆமா கூடவே ரெண்டு ஆபீசர அனுப்பி விடுவாங்க
ஆஃபிஸர்ஸ்சா
அதா ஸ்டாஃப்ஸ்தா சொல்றே ஆ ஸ்டாஃப்ஸ்தா சொல்றே
காலேஜில போலீசே போட்டானுங்
ஆஹ் ஆ இல்ல இல்ல அதுஸ் டாஸே போ அந்த மாரிதா ஸட்ரிக்டா பிஹேவ் பண்ணுவாங்க
ஒ நார்மலா கேள்ஸ் மாரியா உங்க காலேஜ் கா காலேஜஸ் கூலா வந்துட்டு கோயெட்ல தா படிச்சீங்ளா?
ஆ அ ஃபஸ்ட்டு ஸ்கூல் வந்து அ டென்த்து வரையு கோவெட் அ ஆமா ரெண்டு பேருந்தா டென்த்து வரைக்கு படிச்சது வந்து கோயெடு லெவல்த்து ட்வெல்த்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேந்துட்ட அது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலு அதுக்கப்ற காலேஜ் ஃபுல்லா கோயெட்டு தா
ஓ
மார்ல ஃபுல்லாமே கவர்மென்தா அது இல்லெல்ல கவமெண்ட் தா எய்டட் கெடையாது ஆமா அப்றோ காலேஜ்லா வந்து கோயெட் தா ஆனா கோவெட் தா‌ பேரு பாய்ஸ் கேள்ஸ் வந்து பேசவே கூடாது இதா வந்து எ காலேஜு ரூல்ஸே அதுக்கப்றொ மொபைல்லா எ காலேஜ்ல அலோடே கெடையாது அதே ரைடெல்லா வந்துன்னு இருப்பாங்க
அது முக்காவாசி காலேஜ்ல ஒரு சிலர் காலேஜில அப்டிதா பண்றானுங்க எங்க அக்கா படிக்கும்மோது அப்டிதா அ இந்த மாரி காலேஜுக்கு வந்து ஃபோன் எடுத்துட்டு வரக்கூடாது ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷ மட்டு அந்த மாதிரி பண்ணானுங்களா அதுக்கடுத்து தேர்ட் இயர்லெந்து கண்டுக்ல
ஆ ஃப ஃபைனல் இயர்ல வந்து எத்துட்டு வர்லா ஏனா ம் ஃபைனல் இயர்லெந்து எத் திட்டு வர்லா எனா ப்ராஜெக்ட் பண்றோ எ அதாவு து எங்களுக்லா வந்து இந்த ஆன்லைன் ப்ராஜெக்ட் தானே வெப் டெவலப்மெண்ட் டு அந்த மாரி அதுனால வந்து அ து அப்டிய ரீசன் சொல்ட்டு நாங்க லேப்டாப் பு‌ மொபைல்ல எ த்துனு வர்னு மொபைல் ஏ எத்துட்டு வரேன் கேட் டா இந்த மாரி நெட் வேணு அதுக்காக மொபைல் எத்துட்டு வரோ அப்டின் சொல்ட்டு ஆ எ த்துட்டு வருவோ எத்துட்டு வந்தா ஹெச் ஓ டி ட்ட சைன் வாங்கனு அப்பறோ கவுன்சிலர்ட்டல்லா சைன் வாங்கனு அத சைன் வாங்கி வச்சுனுக்குறோ இவுங்க வந்து எப் ஆமா கவுன்சில்ர்ட தா வாங்க வாங்க சைன் வாங்கனு ஆ அப்பதா வந்து ஃபோன் ரைடு வருவாங்க அடிக்கடி
ஓகோ த கிளாஸ்ல எவானாச்சு ஃபோன் எடுத்துட்டு வந்துருக்காங்ள வந்து செக் பண்ணி அந்த மாரி எடுத்துட்டு போயிட்டாங்கனா என்னா பண்ணுவாங்க
ஆ டூ தௌசண்ட் ஃபைன் டூ தௌசண்ட் ஃபைன் மட்டு அது மட்டு இல்லாம பேரண்ட்ஸ் வரனு பேரண்ட்ஸ் வந்து ஆ பேரண்டட்ஸ் வந்து இது இந்த மாரி எ எ டாட்டர் எ சன்னு இதுக்கு மேல ஃபோன் எடுத்துட்டு வர மாட்டா அப்டின்னு லெட்டர் எழுதி குடுத்து சயின் போட்டு ட்டு அதுக்கு அப்றோ டூ தௌசண்ட் பே பண்ணாதா ஃபோனே குடுப்பாங்க ரொம்ப கொஞ்ச
என்னமா ரொம்ப ஸ்டிட்டான கரோல் ஆ கவர்மெண்ட் காலேஜ் இல்ல ஆனா எங்க காலேஜ் அப்டி கெடயாது நீங்க அவுங்களுக்கு வந்து ஃபுல் பிரீடம் அப்டி ன்ட்டாங்க ட்ரெஸ் கோடு கட் இது ஆ ஃபோன் எடுத்து வரலா என்ன வேண பண்லா அதா புல் ஃப்ரீடம் ஏன்ன யூவர்சிட்டிங்கிறதுனால
உம் எங்க அண்ணனு யூனிவர்சிட்டியில தா படிச்ச அவ அவ ஆ அண்ணுனு யூனிவர்சிட்டில தா படுச்சாங்க அவுங்களு அந்த மாதிரி தா ஃபிரியா இருப்பாங்க ஃபோனு கிளாஸ்லே ஒக்காந்து நோன்டிட்டு இருப்பாங்க நா கால் பண்ணாலு ஆ கிளாஸ்ல இரு தா இருக்கு
அதா
ஆ அப்டின் சொல்லி சொல்லுவாங்க ஆனா எங்க காலேஜ்ல்லா எல்லா ரொம்ப ஸ்டிட்டு அதும்பில்லாம எப்டி பஸ் விட்டு கீழ எறங்கனவுனே நின்னுனு இருப்பாங்க சூப்பர்வைசர் அப்டினு சொல்ட்டு அங்கேயே புச்ச வச்சுருவாங்க அதாவது ஷூலா கரெக்ட் போட்டு வரலா ஃபார்மல்ஸ் எல்லா வ இல்லனா அங்கேயே புடிச்சு எட்டுன்னு போய் ஆபீஸ் ரூம்ல நிக்க வச்சிருவாங்க ஆ கேள்ஸ்க்கு இல்ல பாய்ஸ்க்கு பாய்ஸ்க்கு வ
டக்கின் பண்
அவுங்க ஷூ போட் ஆ டக் இன் பண்ணி வரணு அப்புறம் கேர்ள்ஸ் வந்து ஐடி கார்ட்லாம் போட்டு வரணும் அப்புறம் ஆ ரொம்ப ஹேர் ஸ்டைல்ஸ்லா கூடோ பாலோ பண்ணுவாங்க ரொம்ப ஃபுல்லி ஃப்ரீ ஹேர்லா விட்டு வரக்கூடாது அப்டின் சொல்ட்டு
ஆ ரொம்ப ஸ்டிட்டான காலேஜி நெனக்கிறேன் உங்கள்
ஆமா கொஞ்சம் ரொம்பவே ஸ்டிட்டான காலேஜி தா அது மாரி ஸ எக்ஸா ஆ இல்ல இல்ல எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு தா ஆச இவ்ளோ ஸ்டிட்டா இருக்குல்லா எனக்கு தெரியாது
ஓ ஓஹா தெரியாம அப்டி போய்ட்டு டேரக்ட்டா சேந்துட்டிங்க அது இல்ல அந்த காலேஜ பாத்தின ஆ சொல்லுங்க
இதுவே பரவால்ல அதுவும் எக்ஸாம்லா அப்டே எழுதினே இருப்போம் சிஏ எக்ஸாமு அப்ற எததோ எக்ஸாமுலா வரும் அத எழுதினே இருப்போம் ஒன் டூ ஒன் டூ ஸ்லிப் ஒன் ஸ்லிப் டூ அப்பறமேட்டு மாடல் அப்புறம் செமஸ்டர் வரும் அது அதுவரைக்கும் ஃபுல்லா எழுதினே தா இருப்போம் டெய்லி எதன ஒரு டெஸ்ட்டு தா போயினே இருக்கும்
ஆ அந்த அசஸ்மெண்ட் மாதரி எங்களுக்கு வந்து எப்டின்னா ரெண்டு ஆ ஒரு செமஸ்டருக்கு ரெண்டு அசஸ்மெண்ட்டு வரும் அத வந்து இன்டர்னல் மார்க்கா எடுத்துப் பாங்க நெக்ஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம்ல வந்துட்டு அந்த இன்டர்னல் மார்க் ஆட் பண்ணிடுவாங்க
ஆ நாங்க எழுதினே இருப்போம் உ நறையா டெஸ்ட்டு வைப்போம் அதாவது ஒரு ஒரு டெஸ்ட் டு சொல்லுவாங்க இந்த தா நாங்க இன்டர்னல் மார்க்கா எடு
ஆ எப்பி ஆஃப அபிலியேட்டடா இல்ல ஆட்டோனமஸா உங்க காலேஜி
ஆ பர்ஸ்ட்டு படிக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி கீல தா இருந்துச்சி செரி அதுக்கப்புறம் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது அட்டனமஸ மாத்திட்டாங்க
ஓஹோ அட்டானமஸ மார்ன அப்பறமாதா ஸ்டிட் ஆச்சா
ஆமா அதுக்கப்புறம் தா ஸிட்டாச்சி எல்லா பவரே எங்ககிட்டதா இருக்கு அப்டின் சொல் ட்டு
ஓ பா அந்த மார்க்கு வந்துட்டு நாங்க பெயில் பண்ணிடுவோம் அப்டிங்கிற மாரி
ஆ ஆமா ஆனா எங்ககிட்ட வந்து பேப்பர்லா நாங்க திருத்தலா மாட்டோம் வெளில இருந்துதா வந்து திருத்துவாங்க அப்டி அப் அப்டிலா சொல்ட்டு பயமுறுத்துவாங்க
ஓகே ஓகே ஓகே செரி அப்போ வச்சுட்டுமா
ஆ ஓகே ஓகே பாய்